அ
உம்
இது என்னங்க வாட்டர் பாட்டல் மாரி இருக்கு
ஆ கொழந்த ஏதோ அழுகுது அது உள்ள கிடக்கு
ஓ
ஓ கலட்டி உள்ளதுபா உம் உம் பெருசா இருக்குங் க்ளீயர் என்ன மெடிக்களூ எம் ஆர்
எம் ஆர் மெடிக்கல்ஸ் லயா
உம்
அங்கதா இவுங்ளு வாங்கிட்டு இருந்தாங்க
உம் இது வாங்கவா
இது ஃபிலீப்ஸ் நா உங்ளுக்கு அனுப்பிருக்கே ஃபோட்டோ பாத்தீங்ளா அது மாரி வாங்க சொல்லுங்க அம்மா பாக்கட்டூ அம்மா பாத்துட்டு சொல்ட்டூ
மதியோ
அம்மாவா அங்க பாப்பா தூக்கிட்டு தின்னைல உக்காந்துட்டு காத்து வாங்கிட்டு இருக்காங்க
காத்து வாங்கிட்டு இருக்காங்களா
அம்மா உங்க பேபிய பக்கத்து வீட்ல உள்ளவுங்கலா பாப்பாங்களா
யார்ட்டியு காட்டல
அந்த இவுங்க நாட்
பெறப்பு
இந்த ஆட்டோ காரங்களா அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்ளே
வருவாங்ளே அப்டியா இன்னும் வர்ல
ம் ம் அந்த ஏரியால உள்ளவங்க யாருமே வர்லையா
ஆ தெர்ல அம்மாட்டே கேளேன்
ஏன்
தெரில எனக்கு தெரில
அவ்ங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவ்ங்க வருவாங்களா
அவ்ங்களா ஆமா
ம்
ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க இங்கேயு வந்தாங்க
ம் செர் செரி
இந்த இது வேண்டாமோ
இது ரொம்ப பெருசா தெரியுதே
ஆம்மா
எவ்ளோவா ரேட்டு
ம்
எவ்ளோவா ரேட்டு
இதுல ஏஜே போட்ல
ரேட் எவ்வளோ பே
ம்
செகெண்ட் செகண்ட்டு டைம்மு
இரவு டோன்னா
சோபி
ம்
ஆமா நைட்டுக்கு சாப்பிடுவாங்க சோர்று வச்சு அங்க இருக்கும் சோர்று நெறையவே ஊச எப்டி செய்யும் சோறு
ஹ
ம்
ஹலோ
சலூன்க்கு‌ போய் உனக்கும் அப்டியே ஹேர் கட் பண்ணிட்டு வந்துர்ருவோ மொட்ட அடிக்க போறேன்னு சொன்னில்ல அம்மா மொட்டடிக்க போறோ
அம்மாவா
ம்
அய்யய்யே ம்ஹும்
பாப்பா என்ன பண்றாங்க
இங்கதா இருக்கா
ஏ உங்க அம்மா அம்மா கிட்ட போன குடுக்குறே
ம்
ஒரு அஞ்சு நிமிஷோ அவங்க கிட்ட பேசுங்களே பேபி அழ ஆரம்பிச்சுட்டாங்க
ம் ம்
ம் ஆ தூக்கி தாங்கம்மா ஆ தூக்கு ஹலோ
ஹலோ
உம் பிள்ளைக்கு பால் குடுத்தியா
ஹலோ
ஆ பால் குடுத்தீங்களா என்ன போட்டா
பாட்டுல் பெருசா இருக்கு
அப்பள அது மாதிரி அத கொண்டு கையில குடுத்துர சொல்லு டூ ஃபிஃப்டி அப்பல்லா ஒரு வய்சுக்கு மேல தா குடுத்தீங்க
அப்டியா
உம் ஏந்து என்ட்ட கேட்டு போ சொல்ல வேண்டிதான எவ்ளோ எம் எல் அ முன்னூறு எம் எல்
நா ஹண்ட்ரட் எம் எல்லாம்ப சொன்னே அது இல்லையா ஹண்ட்ரட் எம் எல்லு
ம்
ஹண்ட்ரட் எம் எல்ல இல்லையா
ஹண்ட்ரட் எம் எல் இல்லனா இத வாங்க வேண்டாம் கையில் கொடுக்க சொல்லு ஒண்ணுனே விருதல் எவ்வளவு காசு
ஆமா அக்கா
ஆ உம்